ஹலோ தோழி
ஆ சொல்லுங்க தோழி
தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி இன்னிக்கி எந்த மாரி வேலல்லா போணுச்சி தோழி வீட்ல
ஆ இனிக்கி பாத்தீங்ன்னா எங்க சமைகுறது இனிக்கி காலைலயே எப்பயுமே முடிக்க வேண்டியது இனிக்கு அது மதியான வரைக்கு இழுத்துருச்சு பாத்தீங்கனா வெயில்ல அதுலயு நின்னு சமைக்க கூட முடி ல தோழி இன்னிக்கி சமைக்கிறது அ பிள்ளை இனிக்கி லீவு தா ஸ்கூலு இன்னு இது ஆகல ஓபன் ஆகல அதனால அவங்க கூ ட அப்டியே போய்டுச்சு விளையாடிகிட்டு சமச்சுகுட்டு அப்டியே போய்டுச்சு
சரிங்க தோழி
ம் நீங்க உங்களுக்கு எப்டி போச்சு இனிக்கி நாளு
தோழி காலைல எந்திரிச்ச உடனே நம்ம பேபி தா பாப்போ கொழந்தைங்கள தா பாப்போ
ஆமா
கொழந்தைங்களுக்கு எதாவது சாப்ட குடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு வெளிய ஸ்டார்ட் பண்ணுவ தோழி காலையில எந்திர்ச்சி வாசல்ல தண்ணி தெளிச்சிட்டு கோலத்த போட்டுட்டு சாப்பாடு அடுப்புல வச்சுட்டு வேண்டிய காய்கறிகள்ல்லா அரிஞ்சு வச்சுட்டு
ம் ம்
தோச்சிருவ தோழி இன்னிக்கு கால்ல சாம்பார் வச்ச கத்திரிக்கா சாம்பார் வச்சு அப்பளம் பொறிச்ச தோழி அப்புற ரசம் வச்ச
ம்
கொழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சி குடுத்த தோழி
அப்டிங்களா ரொம்ப சந்தோஷம்
அவ்ளோதா தோழி அப்புற போய் இருந்த பாத்திரத் வல அப்புற துணி தொவச்ச தோழி
ம் ம்
லோ
ம் அவளதா ஒரு நாள் பொழுது ம் ம் ஒரு நாள் பொழுது இப்டியே போயிடு எல்லாருக்குமே
கண்டிப்பா தோழி நம்ளுக்கு கொழந்தைங்கல பாக்கவே நேரோ சரியா ஆயிருதுல
ம் யா அந்த கொழந்தைங்கல ஊட்டுறதுக்குள்ள ஒரு மண் நேரோ ஆயிடு எ பிள்ளைக்ல்லா ஊட்றதுக்குள்ள காலைல ஒரு மண்நேரோ மதிய ஒரு மண்நேரோ நைட்டு ஒரு மண்நேரோ ஆயிடுது நம்பல்லா தட்டி ம் ஆமா தட்டு எடுத்து ஊட்ட ஆரம்பிச்சாலே வீட்ல இருக்கவங்கல்லா நம்பள வந்து எடுத் திட்டியா அவ்ளதா இன்னு ஒரு மண்நேரோ பாப்பா கூட தா ஒரு மண்நேரோ ஆயிடு அந்த ஒரு இட்லி ஒன்ற இட் ட்லி சாப்றதுக்குள்ள
கண்டிப்பா தோழி ஒரு இட்லி ஊட்ட நம்ம ஒரு பொம்மையா மாறிறோல
ஆமா அப்ப இப்ப எல்லாருமே ஈஸியா யூடியூபு ஏதோ ஒண்ணு ரீல்ஸ் ஏதோ ஒண்ணு போட்டு விட்டு ஊட் ட்டிறாங்க நம்ம அத பழக்கப்படுத்தக்கூடாது அப் ப்டின்ட்டு நம்ம எததையோ எல்லா காட்ட வேண்டியதா இருக்கு நம்போ ஒரு பொம்மையாவே நீங்க சொல்ற மாரி மாறி நம்ம ஏததோ காட்டி ஊட்ட வேண்டியதா இருக்கு அதெல்லா காட்டி ஊட்டுறதுக் க்கு ஒரு மண்நேர ஆயிடுது
கொழந்தைங்களுக்கு வந்து மொபைல வந்து பழக்கக்கூடாது தோழி அது நல்ல பழக்கம் கெடையா து அது பழகிட்டாங்ன்னா அப்புற ஸ்கூல் போக மாட்டாங்க சாப்
ஆமா ரொம்ப கஷ்டோ கண்ணுக்கு பிரச்சன உடம்புக்கு பிரச்சன கழுத்துல பிரச்சனை வருதா ம்
கண்டிப்பா மொபைல்லா வி இப்பல்லா நெறையா ஒன்னு நடக்குதுல தம் தெரியாம எதாவது டச் பண்ணி கரண்டல கைவச்சோனா போச்சு
ஆம்மா ம்
கையில குடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களே செல்லு சார்ஜர் போட்ருந்தாக் கூட கொழந்தைங்க எடுக்க ஆரம்பிச்சுரு
ஆம்மா நம்ப ஒரு வாட்டி பழக்கிட்டோன்னா போது
கண்டிப்பா தோழி
ம் அவுங்க நம்மளுக்கு பண்ணி காட்டுவாங்க ம் ரொம்ப நல்லதுங்க எங்களுக்கூ இங்கேயும் அப்டியேதா பழக்கப்படுத்திருக்கே எங்க பா பாப்பாக்கூ
கண்டிப்பா தோழி அவுங்களுக்கு எப்டி அட்டென் பண்ண தெரியுதுன்னே தெரியல செல்லு சார்ஜர் போட்டிருக்கென்னு வச்சுக்கோங்க அட்டன்‌ பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க
தறாங்க அதல்லா கண்ணு பாத்தா கை வேல செய்யணுன்னு சொல்லுவாங்க நம்பளுக்கு இப்போ நம்பல்லா செஞ்சோமோ இல் லயோ இந்த காலத்துல ஒரு வாட்டி கண்ணு பாத்துச்சுன்னா கை பல வாட்டி வேல செய்யுது து அவுங்களுக்கு ரொம்ப ஷ ரொம்ப ஷார்பா இருக்காங்க இந்த வ பசங்கல்லா
ஆனா அத நம்ம பெருமையா பேசிக்கலா தோழி ஆனா அது தப்பு
ஆம்மா ரொம்ப ஆம் ஆமா இப்போ ஒரு அம்மா அப்பாவா வந்து கொழந்தைங்கள வளக்குறது வேற விதமா இருக்கூ அதே கொழந்த ஒரு தாத்தா பாட்டி கூட வளர் துன்னு வச்சுக்கோங்களே அது வந்து கொஞ்சோ எல்லாத்துலயுமே கொஞ்சோ அவுங்க சிரிச்சு சிரிச்சு அத வந் து இன்னும் கொஞ்சோ அவுங்கள இது பண்ணி விட்டுர்றாங்க ஷோ அவுங்களுக்கு அது ஓ கே நம்ம பண்ணா எல்லாரு சிரிக்கிறாங்க எல்லாரு கைத்தட்டி சிரிக்கிறாங்க அத பெருமையா எல்லாருகிட்டயு சொல்றாங் க அப்டிங்கற மாரி ஆயிடுச்சு இப்ப இருக்க பசங்களுக்குகெல்லா ஷோ நம் நம்ம வந்து எதாவது சொல்லிட்டோ அந்த டைம்லனா அது தப்பாயிடு சோ நம்மளு அப்டியே விட்டு விட்டு விட்டு இப்ப பசங்கலா எல்லாமே எது தப்பு எது கரெக்டுன்னே நம்பளுக்கே ஒண்ணும் புரிய மாட்டங்கது இப்ப இருக்க பசங்களுக்கு நம்மளுக்கு அதே மாரி பக்கத்திலயே நம்ம போயிட்டு இருக்கோ இன்னு ஸ்கூல் சேர்க்கல இவரு கூட ஸ்கூல் போனா கொஞ்ச மாறுவாருன்னு நாங்களு ஒரு எண்ணத்துல இருக்கோ கொஞ்ச பேசுறது எல்லா மே மாறணும் அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும்
க்கேச்சு போறாங்க தோழி அம் கொஞ்ச சின்ன பிள்ளதான அ ரெண்ர வயசலயே ஜாயின் பண்ணி விட்டுட்ட
ம் ம் ம்
இப்ப மூன்றரை வயசு தா ஆகுது ஸ்கூல் போறாங்க எல்கேச் முடிச்சிட்டாங்க
ம்ம் மூன்ற வயசுலயே எல்கேஜி முடிச்சுட்டாங்களா அப்படிங்களா ம் ஏ எங்க பாப்பா பாத்தி பாத்தீங்கன்னா மூன்ற வயசுதாவது இப்பதா நாங்க ஃப்ரீ கேஜி சேர்க்க போறோ ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரும் போது அவங்களுக்கு ஆறு வயசு முடிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க அதை வச்சு பார்த்தா இப்போ அவங்களுக்கு பிரிகேஜி சேர்த்தாதா இன்னொரு மூணு வருஷ கழுச் சி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியு அப்படின்டு நாங் இப்பதா பிரிகேஜி சேத்திருக்கோ
அப்டியா தோழி ஸ்கூல் போனா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க தோழி
ம் ஆமா கண்டிப்பா எது ஆமா எது படிப்புங்கறது அப்புறோ அப்பார் அது இப்ப வந்து நம்பளுக்கு வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப சேஃப் ட்டி சொல்லி் குடுத்தர்ணோ இப்போ எப்பிடி யார எப்பிடி தொடணு யார எப்பிடி நம்மள பாக் க்கறாங்க
கண்டிப்பா
நம்ப அ அப்பா அம்மா அப்பாவ கூட விட் ட்ரலா அம்மாவா நம்ப அது பெண் ரந்தாலு செரி ஆண் பிள்ளையா இருந்தாலு செரி
இல்ல அப்பவே விடக் கூடாது ஏனா இப் இப்ப அப்பா பொண்ணுன்லா கணக்கே யாரு பாக்கறது இல்ல
ஆமா ஆமா ஆமா அதுவு கரெக்ட்டு தா
கொ நம்ம கொழந்தைய வந்து அதுவு பெண் கொழந்தைய வந்து சேஃப்ட்டியா
ஆமா ஆம்
பா எடுக்கணு
ஆமா ஆமா
எனக்கெல்லா ரெண்டு பெண் கொழந்தைங்க குள்ளேயே தா இருக்குறே ஆனா இதுக்கு கைக் அதாது சின்ன புள்ளைங்க
ம் ஆமா ஆமா ஆம் பயோந்தா இப்ப எங்கங்க சின்ன புள்ள பெரிய புள்ளல்லா இல்லங்க இப்போ வெளியில போற ஒரு பக்கத்து வீட்டுக்கு அனுப் பொண்ணுகனா கூட பயமாருக்கு என்னதா நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லவங்களா இருந்தா கூட யாரு இந்த காலத்துல எப்பிடி யார் என்னன்னே புரிஞ்சுக்க முடில ம் ம்ங்க ஆ அதனால ஒரு எப்டி சொல்றது ஒரு பயத்துலேயே இருக்கு பிள்ளைங்கள கர சேர்க்கற வரைக்கு பயோண்ணுவாங்க நம்ப காலத்துல பிள்ளைய பெத்து கர சேத்தா கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க் இல்ல ஒரு நெலைல நம்ப எல்லாருமே இருக்கோ இப்ப ஒருத்தருக்கு மட்டு இது கடையாது இல்ல ஒரு ஊர்ல மட்டு இது கடையாது நம்ம உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கு என்னடா பண்றது அடுத்தது அப்டிங்கற நெலமையில நம்ப எல்லாருமே தா இருக்கோ
தோழி நம்ம யாரையு கொற சொல்ற அளவுக்குலா கெடையாது நம்ம வந்து நம்ம கொழந் புள்ளைங்கள வந்து நம்ம சேப்டியா வச்சுக்கணும்னு மனசுல எண்ணோ மட்டும் இருந்தா போது
ம் ம் அவ்வளதா கொஞ்சோ ஆமா கொஞ்சோ நம்போ கொஞ்சோ இதுவா விட்டுட்டோ அப்டின்னா ஒரு எங்கன்னா ஓடிருச்சுங்க அப்டின்னா கூட இப்போ ஒரு லேட்டஸ்ட்டா ஒரு நியூஸ் கூட பாத்த சும்மா வெளியில வெளையாடிட்டு இருந்த கொறை கொழந்தைய திடீர்னு கடத் த்திட்டு போய்ட்டாங்க எதோ ஆயிடுச்சு அவ்ளோதா எறந்துருச்சு அப்டின்ட்டு சோ அதெல்லா நம்பெல்லா வெளில நம்பெல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய்ட்டு ஒரு பள்ளி முடிச்சு வர போதே வெளில பசங்க இருப்பாங்க நம்ம போய் கொஞ்ச நேரோ வெளியில வெளாடுவோ சோ இப்ப அந் அதெல்லா வந்து அதுக்கெல்லா வாய்ப்பே கெடையாது அது மாறி விட்டுட்டு நம்ம எதாவது ஒரு வேல செய்யலான்னு நெனச்சோனா அவுங் என்ன ஆவுவாங்களோ எதாவது நடந்துருமோ அது ஆணா இருந்தாலு சரி பெண் கொழந்தையா இருந்தாலு ச செரி ஒரு பதட்டத்துலயே நம்ம நலம் மா ஆயிச்சோன்னு எனக்கு ரொம்ப நேரோ அத பத்தி யோசிக்க தோணுது எப்டி இந்த பசங்கள எப்டி நம்ம கொண்டு போப்போறோ அப்டிங்கிற மாறி அதனாலயே வந்து நா நா படிச்சுட்டு வேலக்கி போவாம இருக்கே இப்ப எங்க வீட் வீட்டுக்காரல்லா படிச்சு வேலைக்கு போறதுன்றது அப்பாற்பட்டது கொழந்தைங்கள வந்து கரெக்டா கொண்டு போனு எது கரெக்ட்டு எது தப்புன்னு சொல்லி கொண்டு போனு அப்டிங்கற எல்லாரு பிரஷர் பண் றாங்க நம்மளதா இந்த பிரஷர் எல்லா யாரு மேல விழுதுன்னு பாத்தீங்கன்னா அம்மாவா நம்ம மேலதா ரொம்ப பிரஷர்
கண்டிப்பா தோழி
ஆ
சரிங்க தோழி பெண் குழந்தைங்களுக்காக நம்ம இருக்றோ கவல வேண் டாம் விடுங்க
ம் ஆமா
ம்
ஓகே தோழி தோழி
சரி ஆ சொல்லுங்க தோழி
தோழி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அ லட்டு லட்டு செய்வீங்கல்ல இப்ப ஆ இப்ப நெறையா லட்டா இருக்கு அதுல உங்களுக் பிடிச்ச லட்டு எத எதுவா இருக்கு தோழி
எனக்கு புடிச்ச லட்டுன்னு பாத்தா இப்ப எ கொழந்தைக்காக நா வந்து ஆ கருப்புளுந்துல்லா வச்சு லட்டு செஞ்சுட்டு இருக்கே சோ எனக்கு அது தா புடிச்சிருக்கு
பே சொல்லுங்க
கண்டிப்பா ஆமா கண்டிப்பா ச சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா கருப்புளுந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு நல்லா கருப்புளுந்து வறுத்து வச்சுக்கணு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு ஏலக்கா ஒரே ஒரு பீஸ் சுக்கு மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணு எடுத்த ஒடனே அ அதுல வந்து நல்லா ஆரணோனே நல்லா அரச்சிக்கணு நம்மளுக்கு எப்டி வேணுமோ அரச்சிக்கணு சில பசங்க கொஞ்சோ கொற கொறன்னு இருந்தாலே சாப்புடுங்க சில பசங்க நல்லா மாவா இருக்கணு லட்னு எதிர்பாப்பாங்க சோ நம்ம பிள்ளைங்களுக்கு எப்டி வேணுமோ அத மாறி போட்டு அரச்சிக்கலா அரச்சி எடு த்துக்கிட்டு அதுலேயே பாத்தீங்கன்னா வெள்ளோ போட்டுக்கலா வெள்ளோ போட்டு அதுலயே அந்த மாவோடயே நல்லா அரச் சுக்கலா அரச்சி கொஞ்ச கொஞ்சமா நெய்யோ ஆ இல்லையே எண்ணெயோ கொஞ்ச லைட்டா போட்டு அப்படியே புடிச்சு புடிச்சு புடிச்சு புடிச்சு வச்சிடலா நம்ம இது பாத்தீங்கன்னா ஒரு வார வரைக்கு தாங்கு வெளியிலயே வைக்கலா நீங்க டெய் ஒரு ரெண்டு லட்டு மூணு லட்டு கூட சாப்பலா இப்ப சக்கர போட்டோ அதெல்லா இல்லாம ரொம்ப நல்லா கருப்பு உளுந்து வந்து பெண் பிள்ளைங்களுக்குலா நல்ல ஒரு சத்துக்க தரு அதே மாரி வெள்ள சக்கரை இல்லாம நம்ம நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் போட்டு புடிச்சு தர்துனால அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியோ
ம் சரிங்க தோழி தோழி தோழி கேக்குதுங்களா
ஓகேங்களா தோழி
ஹலோ தோழி
அ அம் சொல்லிட்டே சோ தோழி கேட்டீங்களா
ஆ கேட்ட தோழி கொஞ்ச எடைல பிரேக் ஆயிடுச்சு தோழி
ஓகேங்க சேரி தோழி நம்ம இன்னொரு எடத்துல பாப்போ தோழி
ஆ தோழி ஓகே தோழி